நானுங்களாங்க இப்பதா வீட்டு வேல்லா முடிச்சுட்டு உக்காந்தங்க நீங்க
சேர் செரிங்க இப்பதாங்க நானு வேலைக்கெல்லா போய்ட்டு இப்பதா வீட்டுக்கு வந்திருக்கே ஃப்ரியா அதே அதா உங்களுக்கு கால் பண்ணலான் கூப்ட்டங்க
சேரி சேரிங்க என்ன சாப்ட்டீங்க
எடுத்துட்டு போயிட்டங்க ஆஃபீஸ்க்கு ஆஹ் அங்க வந்து சாப் பாடு அப்பறோ
உருளக்கெழங்கு வீட்ல அப்பறோ இப்பதா டீ சாப்ட போறே நீங்க சாப்ட்டீங்களா மதியானோ
ஆஹ்ங்க சாப்ட்டே தம்பி வந்து தூங்கி டோ நானுமே சாப்ட்டே அ கொஞ்சோ ஒடம்பு செர்லங்க அதனால கொஞ்ச லேட்டா தா சாப்ட்டோ அ அதுதா டாக்ட்ரு கிட்ட போலான் சொல்லிட்டு பாத்துட்ருக்கோங்க கொஞ்சோ ஃபீவரா இருக்குங்க ஏஹ் கிளைமேட் மாறவே அந்த மாரி இருக்குங்க
ப சேர் செரிங்க அதன் வாய்ஸ் ரொம்ப டல்லா ருந்த மார்ருந்துச்சு நானே கே கேக்கலான்ட்டுருக்
ஆமாங்க கொஞ்சோ ட்ரோட் பெயினு இருக்கு அஹ் கொஞ்ச சுக் காஃபிங்ளாங்க காஃப் பி சாப்ட்டங்க நீங்க
அ நானு இப்பதாங்க சாப்ட போறே
சேரி சேரிங்க அப்பறோ அங்க மழல்லா வ வருதுங்களா எப்டி இருக்கு
ஆமாங்க இங்கெல்லா இன்னிக்கு நல்லா மேகமூட்டமாதா இருக்குங்க நல்லா இன்னிக்கு மழ பேய்ல ஆனா ஆனா ஆஹ் சேரி அதா கொஞ்சோ சீக்கிரம் போயிரலா அப்டின்னு கெளம்புனே ஏ அப்புறப்ப இன்னு கொஞ்சோ லேட்டா போய்க்கலா அப்படின்ட்டு கொஞ்ச நேரோ ஆயிடுச்சுங்க
ஆமாங்க இந்த மழ வ இந்த மழ வந்து சொல்ல முடியலங்க கொஞ்சொ டைம் வருது சில டைம் வெயிலாவே இருக்குங்களா அதனால நம்ம வந்து எப்போ மழ வருனே தெரியலங்க வெளியே கடைக்குன்னு கெளம்புனோனா மழ வந்தது எதனா இப்போ மல்லிக சாமான் வாங்க வேற போணு கடைக்கு ஆனா இப்போ மழ பெய்ற மாரி இருக்குவே போக முடியாது அடுத்த நாள்தா போனு ஆஹ் மாசம் தொடங்கவே நம்மளுக்கு மளிக சாமான்லா கரெக்டா வாங்கிடுவோ நீங்க எப்டிங்க மாசொ தொடக்கத்துலயே வாங்குவீங்களா இல்ல இறுதியில வாங்குவீங்களா இல்ல மூணு மாசத்து க் சேத்து அந்த மாரி வாங்குவீங்களா
இல்ல இல்ல நாங்களு மா மாச மாசம் முடியதோட ஒரு பத்தாந் தேதி ஒரு பத்து தேதி குள்ளார வாங்கற மாரி போவோ மோஸ்ட்லி அந்த மாரில்லா போனா கிரவுடட்டாவே இருக்குங்களா நம்மளும் போய் யிட்டு நாங்குன அங்க வந்து கொஞ்சோ இது ஒன்னாந் தேதி ல இருந்து ஒரு அஞ்சுங்க அதனால ஒரு பத்து தேதி அஞ்சு தேதியில இருந்து பத்து தேதிக்குள்ள போய் வாங்கலா இப்போ போனா ரொம்ப ரஸ் ஜா இருக்கு இது கொஞ்சொ சின்ன கட கொஞ்சொ எப்படியு கொஞ்சொ ரஷ்ஷாதா இருக்கு அதனால கொஞ்சொ நம்ம ஃப்ரீயால்லா பாத்து பொறுமையா எடுக்க முடியாது அதனால ஆஹ்
ஆமா ஆமாங்க கரெக்ட்தா அந்த காலத்துலல்லா பாத்தீங்கன்னா பொட்டி பொட்டி கடயிலயே வாங்கிப்போ இல்லன்னா வந்து இந்த மார் மல்லிக கடையிலயே வாங்கிப்போ இப்பல்லா சூப்பர் மார்க்கெட் இது அதுன்னு வந்துருவே அங்கதா வாங்குற மாரி இருக்கு அங்க வந்து பாத்திங்கனா நெறைய ஒரு ஒரு பிசினஸ் நோக்கத்துல நெறைய பொருட்கள்ல்லா விக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிளாஸ்டிக் பொருட்கள்ளா சரி வீட்டுல உ உபயோ நம்மளுக்கு வந்து நம்ம அத பயன்படுத்துறோமோ இல்லயோ அத வாங்குற மாய் இருக்குங்க
கரெக்ட்ங்கா எங்க எங்க எங்க போனாலுமே ஏ அந்தளவுக்கு அட்ராக்டிவா வச்சிருக்காங் ங்ளா அதனால நமக்கு அது எப்படியாச்சு வாங்குற மாரி வந்துரு அப்புறோ என்னங்க இது ஒடம்பு சரி இல்ல நீங்க அப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்க
ஆஹ் ஆமாங்க வெளிய தாங்க வாங்கிக்கணு வீட்ல எது சமைக்கலங்க சாயங்காலந்தா கொஞ்சோ ஒடம்பு பரவாயில்லையா இருந்தது காஃபி மட்டும் போட்டு குடிச்ச அதுக்கு முன்னாடி எல்லா வந்து பாத்தீங்கன்னா வெளிய கடைல தாங்க வாங்கி சாப்பிட்டோ தம்பி மட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விடணு அதனால அவனுக்கு மட்டு வீட்ல மாவு இருந்தது தோச மட்டு ஒரு ரெண்டு தோச ஊத்தி அவ அவனுக்கு ஊட்டி விட்டுட்ட ஆனா வந்து நம்ம மதியமு செய்ய முடியலங்க இப்ப நைட்டுக்குன்னா எதோ சட்னி அரச்சிட்டு அஹ் என் கணவரு ஹெல்ப் பண்ணுவாருங்க அவரு கொஞ்சோ தோச ஊத்தி தருவாரு நாங்க ரெண்டு பேரு அப்படியே சாப்பிட்டு போங்க ஒருத்தர் மாரி ஊத்தி ஏனா ஒடம்பு முடியாதவே நம்மளாலே எல்லா வேலையு செய்ய முடியாது இல்லங்க
ஆஹ் சரி சரிங்க கரெக்ட்தா ஆ
ஆஹ் போனோங்க அதுக்கப்புறோ இப்ப கொஞ்சோ பரவால்ல ரொம்ப முடியலனா நாளைக்கா போய் பாக்கலானு இருக்கேங்க
ஓ செரி செரிங்க வீட்ல எதாவது பாத்தீங்கன்னா எதாவது
ஆமாங்க இந்த மாதிரி இந்த உப்புச்சக்கர தண்ணி வந்து கலந்து குடிச்ச கொஞ்சோ டையரியாமாரி இருந்தது எனக்கு வாமிட் இருந்தது ரெண்டுமே ஒரே டைம்ல இருக்கு ரொம்ப ஒடம்பு முடியாம மயக்கோ வர்ரமாரி ஆயிடுச்சு உம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ அந்த எதாது ஓட மிக்ஸ் பண்ணி குடிச்சங்க அந்த உப்பு சக்ரையு சம அளவு வந்து தண்ணியில போட்டு குடிக்கும்போது அந்த கொஞ்சோ கண்ட்ரோல் ஆகுன்னு சொல்லுவாங்க எனக்குமே அத கொஞ்சோ கேட்டுச்சுங்க அதுக்கு முன்னாடி வெறுந்தண்ணிதா குடிச்ச வாமிட் வந்துட்டே இருந்தது இப்போ வந்து அத குடிச்சு எங்கடா வாமிட் வந்துருமோ ஏனா ரொம்ப கஷ்டப்பட்டு வாமிட் எடுக்கிற மாயி இருக்குங்ளா அதனால ஒடம்பே ரொம்ப மயக்கோ வர மாரி தலைவலி தல வந்து பாரம் ஆகுற மாயி எல்லா வந்துடுச்சு ச்ச சரினு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாமிட் கொஞ்ச கம்மியாயிடுச்சுங்க ஆனா வந்து ஜொரம் வந்து இருக்கு அதுக்கு வேணா ஏன்னா டேப்லெட் போட்டு நைட்டு தூங்கி கொஞ்ச ரெஸ்ட் எடுக்க பரவாலங்க காலையில இருந்து தூங்கிட்டு டே தான் இருந்தேன் அது எனக்கே என்ன அறி அறியாமே அவ்ளோ தூக்கம் வந்துச்சு நல்லா தூங்கிட்டேங்க இப்போ ஆனாலுமே ஃபீவர் இருக்கு வாயெல்லாம் கசப்பா இருக்கு டயர்டா இருக்கு ம்ம் சரியா சாப்பிடவும் முடியலையா சாலிட்ஸ் அந்தளவு சா வேணான்ற மாயி உம் கேள்விப்பட்ருக்கேன் இந்த மாதிரி டைம்ல அதனால வந்து சாலிட் வந்து கொஞ்ச அவாய்ட் பண்ணி லிக்வீடாவே தான் எடுத்துன்னு இருக்கவே பசி வந்து அந்த ஆ, ஆ அந்த அளவுக்கு வயிற வந்து ஹ ஃபுல் ஃபில் ஆவளங்க இப்ப கொஞ்ச பரவாலங்க
பரவாயில்லிங்க மா ஆ பரவாயில்லைங்களா டேப்லட்ல்லாம் போட்டதுக்கப்பறம் உ
உம் பரவாலங்க
வர்ல ஆஹ் எங்கங்க அப்புறம் பையன் வசி எப்படி சமாளிச்சீங்க இன்னைக்கி ஒடம்பு சரிலேன்னு சொல்றீங்க
அதங்க வீட்டுல ஹெல்ப் பண்ண இருந்தாங்க எங்க ஹஸ்பண்டும் ஆபீஸ் போவாம வீட்லேதான் சார் ஒர்க் பண்வாங்களா அதனால உம் அவரும் கொஞ்ச கொஞ்ச எனக்கு ஹெல்ப் பண்ணாரு வெளியே சாப்பாடும் வாங்கி குடுத்தாரு ஜூஸ்லாம் அவரு தான் போட்டு குடுத்தாரா அதனால குடிச்சு விட்டு கொஞ்ச பரவால்லையா இருந்ததுங்க எதம்பி என் பையன தாங்க சமாளிக்கவே முடியல ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஐஸ் கட்டி வைக்கறேன் ஃபரிட்ஜுக்குள்ளேன்ட்டு போட்டு வீடெல்லாம் தண்ணிய ஊத்தி ஒரே அதிகமா சேட்டை பண்ணி வீடையே களைச்சி விட்டு டாங்க
ரொம்ப கஷன்டாவே அவங்கள வந்து மேனேஜ் பண்றளவுக்கு ஒடம்பு அப்டியென்ன இல்ல அவங்க நம்மள போட்டு பாடாப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க நான் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது